ஹலோ
ஹலோ தாமரை
ஆஹ் ஆனா பேரன் பேர்ல வருது ச்சு மானஸ்வீனு இருக்கு
காமா பேர்லா வேற வேற வைப்போ
அது செ
மானுஷ்வியாவா அஷ்வினியோட பேபியோட பேரு
ம் அவ மாப்புள பேரென்ன
எதுக்கு கேக்குற
சும்மா கேட்டே
வினோத்
வினோத் ம் இல்ல கடசி மூண் பேரு நால் லெட்ரு அவ பேர்ல இருக்கு மேபி அவ மாப்புள பேர் முதல்ல இரு க்கோன் நெனச்சே செரி
அப்புல்லா ஒன்னு இல்ல எல்லாருக்குமே ஆனா எங்க வீட்டுல எப்புடி முடிந்திருக்குனா வி வி வி கிருஷான் வி வைஷ்ணவி வ மானஸ்வி அந்த மாரி
ம்
ஆனா அது எதுவ்மே பிளான் பண்ணி வச்ச பேர் கெடையாது அப்டி எதர்ச்சையாவே வி வி வி ன் சொல்லி முடுஞ்சிச்சு இன்னைக்கென்ன ஆஃபா லீவ் எடுத்தியா?
இல்லெல்ல இங்க எதோ நேஷ்னல்‌ ஹாலிடே
புரியல
இங்க எதோ நேஷ்னல் ஹாலிடே டி
ஓ ஹாலிடே ஓ கே ஓகே ஓகே பரவால்ல ம்
ம்
செரி சொல்லு காலைல என்ன என்ன ஸ்பெஸல் என்ன சமச்ச?
எது சமைக்கல நேத்து நைட்டு சாப்புடமரிக்கே ம் மறந்து போய்ட்டே
மறந்து போய்ட்டியா என்னடா சொல்ற?
ஃபோன் நோண்டிட்டு அப்டியே இருந்தேனா ஒரு எட்டு எட்ர ஒரு டைம்ல பெட்லயே இருந்தே தூங்கிட்டே
ம் பசிக்கலயா
ஒரு மணி ஆகுற டைம்ல எதோ முழிச்சு பாத்தேன் ஒரு மணி ஆச்சு ப பசிக்குதே திரும்ப பெட்ல இருந்து எழும்பவும் மனம் இல்லா செரி அப்டியே ஒரு பக்கத்துல ஒரு பழம் இருந்துச்சு அத சாப்பிட்டுட்டு அப்டியே தூங்கிட்டேன் உம் காலைல முழிச்ச உடனே போய் ஆஹ் பாத்ரூம் எல்லாம் முடிச்சு குளிச்சு ஸ்ட்ரைட்டா வந்து சாப்பிட்டுட்டேன் ஏழு மணிக்கு சாப்பிட்டேன்
ஹம் என்ன சாப்ட
சாதம் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் கறி நைட்டு பண்ணியாச்சு
காலையிலயும் சாதமா கடுப்பா இல்லையாடா ஒரு புட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவ தெரியுமா என்ன சொல்ல தெரியுமா புட்டு எங்க நாங்க சாப்பிடவே விரும்பம் இல்ல மோஸ்டா புட்டிக்கு தானே இப்படி சொல்லுவ
உம் இப்போ இந்தந்த ஆஹ காலையில நைட்டு ஆல்ரெடி குக்பண்ணி வச்சிருந்தேன் நாலு மணிக்குதான் நேத்து மத்தியம் சாப்பிட்டேன் நான்
ஹம்
அப்போ ச கொஞ்சம் தான் அரிசி போட்டேன் ஆனா அதுலயும் பாதிதான் சாப்டேன் நைட்டுக்கு சாப்பிடலாம் மிச்சம் சாப்புட்டலாம் அந்த மாதிரி வச்சிருந்தேன் அதை காலைல சாப்பிட்டுட்டேன்
ஆஹம்
கொஞ்சோண்டு ரைஸ் இருந்துச்சு கொஞ்சோண்டு கறி இருந்துச்சு
சரி பிரான் வைக்குறது தெரியுமா உனக்கு பிரான் சமைக்க தெரியுமா பிரான் சமைக்க தெரியுமா பிரான் டா
பிரான் பிரான் உம் உஹம் எனக்கு அதை கறி வைக்க தெரியாது அம்மாவுக்கு தான் தெரியும் நான் அதை ஃப்ரை பண்ணியிருக்கேன் அவ
பிரைதான் கூட்டு வைக்க தெரியாதா எங்க அப்பா பிரான்லாம் வாங்க ட்டுந்திருக்காங்க இன்னைக்கு வீட்டுல கூட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு வேற யாரு நீ நான் தான் கூட்டு வைக்கனும்
சேரி எங்க அம்மாவ கூப்புடு சொல்லி தருவாங்க
உங்க அம்மானா எங்க அம்மாவே அழகாதான்டா இருப்பாங்க ஆனா எங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியாதுக்க அதுதா பிரச்சனையே
ம்
தேங்காய் போட்டு வெப்பாங்கடா இங்கெல்லா கொஞ்சோ பெருஞ்சீரகோ எல்லாம் போட்டு
ஏ ஒருனாள் நா கா காணாத கறி சாப்டேன்டி எனக்கு குண்டு மாமா வீட்ல
ஆ
அத எல்லோ கலர்ல தேங்கா அரச்சு ஒரு கறி போல்ல வெச்சுருந்தாங்கடி சத்
ஆமா ஏ இங்கெல்லா அப்புடிதா வெப்போ நீ எங்க வீட்டு மீன் கொழம்பு சாப் ட்ருக்க ஞாபகோ இருக்கா
ம்
எங்க வீட்டு மீன் கொழம்பு சாப் சாப்ட்ருக்க தான
மீன் இல்லாத சமச் சாப்ட்ருக்கே கொஞ்சோ ஒரு வாயாவது சாப் ட்ட அவ்ளோதா
அது அது நா பிடிக்கலன் சொன்னியா நா மூணு வாயாவது ஊட்டி விட்ருக்க ஆ அன்னைக்கு மீன் பொறுச்ச மீன்ல்லா எடுத்துட்டு வந்த ஆமா புடிக்கலதா அடுச்சுருவா அப்புடியே நல்லா சாப்டுட்டு
ஏய் ஏய் செருப்பால் அடிப்ப நீ சமச்சு நீ நம்ம ஒரு அஞ்சு ஆறு வருஷோ அங்க இருந்து அங்க இருந்து எங்கெல்லா ஒலகோ பொருத்தா சுத்துனு ஒவ்வொரு நாள் நீ சமச்சு எதாச்சு எடுத்துட்டு வந்துருக்கியா
ஏ கால்ல எல்லா நீ சொல்லே நா கால்ல எல்லா ஒன்னாப் பாக்க வரதுனா கொஞ்சோ சீக்கிரோ நா இத்தனைக்கு வருவ
ஏய் இது தானாபெட் அப்டின் நானும் சொன்ன நேத்து
அது எனக்கு தெரியாது எனக்கு பிரியாணி வேணு
ம் ம் ம் ம் ஆமா உனக்கு ஒரு நியாயோ எனக்கு ஒரு நியாயோ அப்டி ம் ம்
அப்ப நீ எனக்காக செஞ்சு கொண்டு வரமாட்ட
நா என்ன பண்ணுவன் தெரியுமா வர்றதுக்கு முன்னாடி இருக்க ஆ
யா
ஏ நா வரதுக்கு தலனால நைட்டு
செஞ்சு வச்சுர்வியா
செஞ்சு வச்சிருவே
ஏய் இது நல்லாவே இருக்காது இந்த கதல்லா வேணா ன்ன செருப்பாலயே அடிப்பே காலைல எழும்பி சுட சுட செய்யி ஒரு அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ எழும்பி செய்யி செஞ்சு எத்துட்டுவா ஆ ஒரு ஒன்பொ மணிக்கு தான
செய்ய சொல்ற
ஆமா செய்யி ஒரு அஞ்சு மணிக்கு எழும்பி செஞ்சனா ஏழு மணிக்கு முடிப்ப ஏ முடுச்சுட்டு ஏழு மணிக்கு சாப்டுட்டு ஏழு மணிக்கே கெளம்பு வீட்லந்து ஒரு ஏழு ஏழ்ரைக்குல்லா கெளம்பு இங்க வந்துட்டு ஒரு ஒன்பதரைக்கெல்லா ரீச் ஆயிருவியா ஒன்பது ஒன்பதர பத்
அப்பறொ உன்ன எப்டி தூக்கிட்டு வர்றது நா டெட்ருவான்ட்ரத்துக்கு
பத்து மணிக்கு வரையி போயிட்டு ஒரு நாலு மணிக்கு ரிட்டன் வர வேண்டியதா அங்கருந்து
அப்ப ஒரு ஆறு மணி ஆகுமே வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு
நீ எப்புறம் பன்னெண்டு மணிக்குதா வீட்டுக் போய் சேருவ அது ஒ நடக்குற கததா
நாம்போறதெல்லா ஒரு விஷ்ய மே இல்ல நா நா ஒரு நாள் போலன்னா கூட யாரு என்ன புடுச்சு தாட்ட மாட்டாங்க
ஆமா ஆமா ஆமா கேக்க மாட்டாங்க
கேட்டா சொல்லிருவே நா எ ஃப்ரெண்டுங்க கூட இருந்தே அங்க இருந்தே இங்க இருந்தன்னு எதாது கத விட்ருவே நீ எ
கத வுட்டா உன்ன எதுவு சொல்ல மாட்டாங்க அ நானா இருந்தன் வச்சுக்கயே செவுல்லயே ரெண்டு ஃப்ரெண்ட் கூட போறியா வந்தது முப்பது நாள் முப்பது நாளு எவங் கூடயா போனா செருப்பால அடிப்பேன் சொல்லி புடுச்சு வீட்டுக்குள்ளயே வச்சிர்ப்பே
ம்
ம் நீ சொல்லு அந்த முப்பது நாளு நீ வெளிய போவியா
ஓங்கூட இருக்கும் போதா உன்ன கூட்டிட்டு போ வேண்டியதா அப்ற என்ன
ஆ சா
ம் ம் இல்ல முப்பது நாளு வெளிய போகமாட்டோ எப்பவாச்சு முப்பது நாளு ரூம்குள்ளயே அடச்சு கெடப்போமா
ம் ம்
ம்
அப்ப செரித்தா
ஏன்டி உன்ன கூட்டிட்டு போனாலு பிரச்சனயா
ஏ அது இப்ப நீ தனியா போனா பிரச்சன தானே ஆட்டோமெட்டிக்கா பிரச்சன வந்துரு நீ கேப்ப என்ட கேப்ப எனக்கு ஒரு நீ கேப்ப எனக்கு ஃப்ரீடமே இல்லையா எனக்கு சுதந்திரமே இல்லையா நான் வந்துருக்கேன் போ கூடாதா நானே லீவு க்கு வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு வச்சுகோயேன் செவ்ளு பீய்ய பீய்ய கவுத்துருவேன்
உம்
பரவாயில்ல அவளாவது விடுறா நான் எல்லாம் ரொம்ப கஷ்டம்
உம் நீ என்ன என்ன பேசாம இங்கேயே கிளம்பி வந்துருவ அது வேற உம்
உம் உம்
உம் உம் எதாச்சும் பண்ணி விட்டுருவ தானே நீ உம்
போடா அடிச்சிருவேன் இல்லைன்னா மூஞ்ச கவுத்துருவேன் அதான் நட க்கும் படியே அப்படியே ஹாஸ்பிடல் ல அட்மிட் தான்
உம் ஆஹ் நீ என்ன ஏ மேல அடிச்சுற அளவுக்கு அவ எனக்கு மேல டச் பண்ணக்கூடவே இல்ல அது மாதிரிலாம் உஹம் எவ்வளோ அடி யப்பா
இந்த வாட்டி வந்து இந்த வாட்டி வந்து செருப்பாலையடி கேட்டுட்டு இருக்கும் உனக்கு வச்சிக்கிறேன்
உஹம் ஏ ஒன்பது மாசம்தான் இருக்கு இப்போ தெரியுமா
என்னா இன்னும் ஒன்பது மாசம் தான் இருக்கா
ஆமா
உம் ஆனா எப்பயும் அங்க இருந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு தானே வருவ வர சும்மா வெறும் கைய வீசிகிட்டா வருவ பர்ஸ்ட் டைம் வந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தானே வாங்கி வருவ
சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஆனா இங்க ஏ இங்க இருக்குது கேக்கல
ரொம்ப காஸ்ட்லிங்கிறியா
காஸ்லிங்கிறது இல்ல ஏன்னா இங்க இருக்கை எல்லா இப்ப அங்கியு கெடைக்குது
கடைக்கு ஓகேடா ஆனால என்ன வந்து வெளிநாட்டுல இருந்து வருபோது ப்டின் ஒரு இது இருக்கு இல்லடகா
ஏ இப்ப பெரும்பாலு ஆளுங் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வ வர்ற டைம்ல
சேரி சா டா ஒரு நல்ல ஷாட் டாப் அதாது ஒரு டாப்ஸ் போடுவோ இல்ல ஷாட் டாப் போடுவாங்கல்ல
சேரி
ம் அந்த மாரி ஒரு நல்ல ஒரு ஷாட் டாப் எடுத்துட்டுவா
ஏ நம்ம நா வரும்போது பெட்டி அவுங்க ஓப் ஃபோன் பண்ணிருவாங்கல்ல
எவங்கோ பான் பண்ணுவாங்க எவங்க ஓபன் பண்ணுவாங்க அங்கோ என ஏ எனக்கு தெரியாது ந சொன்ன மாரிதா வாங்கிட்டுவா எனக்கு தெரியாது என்ன சொன்ன நீ என்ன வேணா கேளு வாங்கி தரன்னு சொன்னியா
சேரி சேரி வாங்கிட்டுவரே உனக்கான பார்சல் நா ஆல்கபா தனியாவே பேக் பண்ணி வச்சிருக்கே சரியா பார்சல் குள்ளயே ஒரு பார்சல் ஆ வைச்சிருக்கே அது நமக்குள்ளது இல்ல இன்னொருத்தங்களுக் குடுக்க வேண்டியன் சொல்லி அப்பிடியே வச்சிருக்கே
ம் ஆனா எனக்கு அங்க இருந்தா வேணு இங்க ஊர்ல வந்து வாங்கற
செரி செரி செரி செரி இங்க இருந்தே வாங்கிட்டு வரே ஆனா அதுக்குள்ள இன்னொரு விஷ் யோ இருக்கு
ம் சேரி அத நா பாத்துக்கறே சேரியா அது எனக்கு தெரியு
ம்
ம்
அது கண்டிப்பா வேணு எனக்கு
அது இப்போண்ட்டு பத்து மணிக்கு போறோ அப்பிடிங்கிற பட்சத்துல எவ்ளோ நேரோதா இருக்க முடியு முடியாதுல்ல
அதெல்லா பாப்போம்
ஓ பாத்துக்கலாம் அப்டின்னு
ம் வா ஓகே தான
ஓ கே தான்
ம் அப்ற
ம் சேரி நல்லா சுத்திட்டு எடுத்துட்டு அப்டியே வீட்டுக் போயிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு ஏய் அங்க வந்துட்டு ஏய் அங்க வந்து து ஜா என்னத்தை கொண்டு வரது கேரட் அல்வா எல்லாம் பண்ணி சே செஞ்சு தரேன்னு சொன்னன்ல அப்ற என்ன என்னால அதுதான் ஒன்னு தாண்டா செய்ய முடியும் அந்த நாள் செஞ்சுட்டா தரேன் நல்லா இ நல்லாருக்கும் டேஸ்ட்டா இருக்கும்
நா சும்மாரு
புரியல
கேடா ஆவா தான் கேட்டே
ஆ ஃபிரிஜ்ச்சுக்குல வச்சு சாப் புட்றதா அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டா இருக்கும் நைட்டு செஞ்சுட்டு இந்த ஃப்ரிஜிக்குள்ள வச்சுட்டு அடுத்த நாள் கால்ல எடுத்து சாப்டா சூப்பரா இருக்கும் எனக்கு புடிக்கும்
ம் மீட் பண்ணாம வர்றது மீட் பண்றது அல்வா ஊட்டி விடுறதுல்லா சொல்ற ஆனா அந்த டைம்ல மட்டும் நீங்க ஒழப்புக்குன் கொள்ள போறே
ஒடம்பு கூடுனாவா
இல்ல ஒழப்பாதனு சொன்னே
ஓலாப்புறதா செரி அதது அதாவுது சுச்சுவேஷன்ஸ பொருத்தது நம்ம இப்ப பிளான் பண்ணி டு நடக்குமா அப்டிங்கறது எல்லா தெரியாது ஏ பைத்திய மாதிரி பேசாத செரியா நீ இந்த போற அன்னைக் கி நானு தான் கூப்டேன் நீ வந்தியா இல்லல்ல அது ஒரு சண்டே தான் நா சரி வர்றேன் அட்லீஸ்ட் இங்க நாகர்கேயில் வரைக்கு வந்து பாத்துட்டு போ ஏன்னா இதுக்கு அப்ற செரி பாத்துட்டாது போ அப்டி டின் சொன்னே